நாங்க நல்லா இருக்கோ தோழி நலமா இருக்கோ நீங்க நலமா இருக்கீங்ளா சாப்பிட்டீங்ளா ம் ஆ சொல்லுங்க தோழி ஆ நா எல்லாரு சாப்ட்டுட்டு தா இப்ப என்ன தலைப்புக்குள்ள நம்ம போல ஆ
ஓகே ஓகே அதாது ஆ தலைப்புக்குள்ள போலா அதாது இன்னைக்கு வந்து இந்த பிள்ளைங்கள் வந்து பாத்தீங்ன்னா பெ பெற்றோர்கள் வந்து அவங்கள பாத்துக்க முடியாதனால என்ன பண்றாங்க தொலைக்காட்சிலயு அ அலைபேசிலயு போன்லயு வந்து ரொம்ப பிள்ளைங்க இப்ப அடிமையா இருக்காங்க பாத்தீங்ளா வெளியில போய் விளையாடுறதோ அந்த மாரி இல்லாமா அத பத்தி இன்னைக்கு பேசலா
ஆ கண்டிப்பா தோழி பேசலாம் ம்
அதாவது பிள்ளைகள் வந்து பாத்தீங்கனா முன்ன காலத்து ல பாத்தீங்கனா வெளியில போய் ஓடி போய் விளையாடுவாங்க ஒரு நாலஞ்சு பேர் கூட பழகுவாங்க அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அவுங்களுக்கு அதிகமா இருக்கு ஏன்னா மண்ணுல வெயில்ல அதெலல்லா விளையாடும் போது கீழ விழுந்து வாருவாங்க அப்டி இருந்து அதெல்லா வந்து அவுங்க நறைய கத்துப்பங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளே இருக்கறனால டிவிய பாத்துக்கிட்டு டிவில இருக்கிற பொம்ம படங்கள அந்த மாரி பாத்துக் கிட்டே இருக்கறனால ஒரு மத் தவுங்ககிட்ட எப்டி பேசணு என்ன பண்ணுன்னே அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாமே போயிடுச்சு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூட விட்டா வீடுன்ற மாதிரி இருக்க றாங்க அப்ப பெற்றோர்கள் வந்து அதுக்குன்னு ஒரு நேரோ ஒதுக்கி அவுங்க கண்டிப்பா நேரோ இருக் காதுதா அட்லீஸ்ட் ஒரு சாயந்திர வர நேரத்துல இல்ல இரவு நேரத்துலயோ சாப்ட்டதுக்கு அப்பறமா பக்கத்துல ஏதோ ஒரு பார்க்கு கோயிலோ ஒரு வண்டியில கூட்டிட்டு போறதோ இல்ல அவுங்க கூட சேர்ந்து வீட்லே விளையாடுறதோ அந்த மாதிரி இருந்தாவே வந்து
ம்
அந்த ஒரு ஒற்றும இருக்கு ஏன்னா இப்பெல்லா பிள்ளைங்க தனி தனிப்ப தனிமையா விடுறனால நறையா அ த கத்துக்க வேண்டியாத விஷய எல்லா சீக்கிரமா கத்துக்கறாங்க சீக்கிரமா தெரிஞ்சுக்குறாங்க அல்லா வி ஷயங்களையு அப்பல்லா வந்து நம்ம எப்டி இருப்போ ரெட்ட ஜட பின்னுனா இப்ப திருவிழா இருந்தாலு செரி ஒரு வீட்டு பண்டிகையா இருந்தாலு செரி எதுக்காவது ஒரு விசேஷங்ளா இருந்தாலு செரி நம்ம அந்த ரெட்ட ஜடையோடியே போவோ அதோடே தா வருவோ அது மாரி அ இப்ப வீட்டுக்கு ஸ்கூல்ல இருந்து வந்தோனே திருப்பி டியூஷன் போ போதும் வந்து அந்த ரெட்ட ஜடையோடையே தா போவோ ஆனா இப்பல்லா பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு போதுங்க ம் அந்த மாதிரி அந்த தலைமுறைகள் மாறுதுன்னும் போது வந்து மாற்றம் நல்லதுதா ஆனா அது வந்து நல்ல மாற்றமா இருந்தா நல்லா இருக்கு நா நெனைக்கிற
ஆமாங்க கண்டிப்பா தோழி இப்ப நானுமே இப்ப நா என்ன சொல்ல விரும்புறன்னா அதுல வந்து ஆ பேரண்ட்ஸ் தா அதாவது பெற்றோர்கள் தா இத வந்து கண்டிக்க கூடிய ஒரு விஷியோ தோழி இப்ப நாம வந்து சின்ன பிள்ளைங்களா இரு க்கும்போது நம்ம வந்து ஒரு பொருள கேட்போ அம்மாட்ட அப்பாட்ட கேட்போ எனக்கு இது வாங்கித்தாங்க இது வாங்கித்தாங்கு ரொம்ப அடம் பண்ணுவோ ஆனா அவுங்க வாங்கி தர வாங்கி தரன்னு சொல்லி ரெண்டு அடி குடுப்பாங்ளே தவிர வாங்கியே தர மாட்டாங்க ஆனா இன்னைக்கு நம்ம அப்டி இருக்கோமா அப்டின்னு கேட்டாக்கா கடையவே கடையாது ஆ அஞ்சு ரூபாய்க்கு நம்ம கஷ்டப்பட் டோ ஆனா இன்னைக்கி பதினஞ்சாயிரம் குடுத்து ஒரு போன வாங்கி அந்த பையன்ட்டே பொண்ணுட்டே நம்ம குடுக்குறோ அஞ்சு ரூபாய்க்கு அம்மா அப்பா வந்து அவ்ளோ யோசிச்சாங்க ஆனா இன்னைக்கி நம்ம பதிஞ்சாயிரத்துக்கு யோசிக்கிறமா கடையவே கடையாது அந்த காசோட அரும்ம நமக்கு கத்து குடுத்தாங்க அத வந்து நம்ம பிள்ளைங்க வந்து ச சேட்ட பண்றாங்க அடம் பண்றாங்க அப்டின்னா ஒடனே வாங்கி தரது நம்ம மொத தவிர்க்கணு ஆ பாத்தீங்கன்னா இப்ப ஒன்னு இல்ல ஒரு நார்மலா ஒரு அஞ்சு வயசு கொழந்தையோ இல்ல ஆறு வயசுக்குக் கொழந்தையோ ஃபோன காட்டி தா சாப்பாடே ஊட்றாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு நம்மள அப்படியா காமிச்சாங்க நமக்கு ஒரு நிலாவையோ பஸ்ஸு போது வண்டி போது அங்க பாரு மாமா வராங்க அத்த வராங்க அப்படி சொல்லிதா நமக்கு ஊட்டி விட்டாங்க ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி கெடையாது ஃபோன காமிச்சுதா அப்ப நம்மப் பண்ற தப்புக்கு கொழந்தைகள போய் நம்ம செயல் சொ சொல்லவே முடியாது தோழி அப்ப வீட்டுக்கு யாராவது வந்தாலுமே வாங்க மாமா வாங்க அத் த அப்டின் நம்ம சொல்லி குடுத்து பழக்கி இருந்து அதனால தா இன்னைக்கு யாருகிட்டையுமே நம்ம வந்து ஒரு மரியாதையோடையு ஒரு இதா தன்மையோட ஆனா மப்ப இருக்கிற பிள்ளைங்கள்ட நம்ம எதிர்பாக்கறது நம்மளோட தப்போ அப்படின் ற மாரி இருக்கு ஏனா யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அம்மா உங்கள தானே பாக்க வந்திருக்காங்க என் என்னயே அவங்க கேக்குறாங்க அப்படின்ற சூழலுக்கு நம்ம வந்துட்டோ அப்ப இத யாரு கேக்கணுனா நம்ம பேரண்ட்ஸ் பெற்றோரு தா இத வந்து நம்ப கண்டிக்கணு ஆ முழுமையா பாத்தீங்ன்னா டிவில வந்துட்டு முன்னாடி எல்லா நம்ம வந்து ஒரு வெள்ளிக் கிழமையு ஞாயிற்றுகிழமையு மட்டு தா நம்ப டிவி பாத்துகிட்டு இருந்தோ தொலைக்காட்சியில பாத்துகிட்டு இருந்தோ ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இருவத்தி நாலு மணி நேரமு டிவி தா அவங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு போற டைம் மட்டுந்தா அந்த அ தொலைக்காட்சியவோ கையில இருக்க அலைபேசியவோ அவங்க எடுக்கிறது கெடையாது வீட்டுக்கு வந்த ஒடனயே டிவி ஒடனே ஆன் பண்ணிறது அது சின்ன பிள்ளைங்ளா இருந்தாலு சரி அது பெரிய பிள்ளைங்ளா இருந்தாலு சரி அத சுட்டி டிவி அந்த அ கொழந்தைங்க பாக்குற சேனல போட்டுக்கிறாங்க இல்லையா பாட்டுல போய் உட்கார்ந்தறாங்க எனக்கு இந்த பாட்டு புடிக்கு மெலோடியா இதுல கேக்குறாங்க இதுல கேக்குறாங்க அப்டினு சொல்லி அதுல போய் உகாந்துறாங்க அப்ப நம்ம என்ன சொல்லித் தரோ நம்ம என்ன சொல்ல வரோ அப்டின் கேக்கறதுக் கூட அந்த பிள்ளைங் தயாரா கெடையாது அப்ப ஸ்கூல்ல சொல்லி தரதையு கேக்க மாட்டேங்கிறாங்க நம்ம சொல்லி தரதையு கேக்க மாட்டேங்கிறாங் அவுங்க ஒரு உலக அவுங்களா அ உருவாக்கிட்டு அவங்க அதுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அடிப்படை காரண என்னனு பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி இந்த அலைபேசியு மட்டுந்தா ஆ வந்து நா வந்து குற்றன் சொல்ல வரல அலைபேசியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாடோலா பாத்தீங்கன்னா ஆ இன்னக்கி பள்ளிக்கூடத்துல சொல்லித்தர அந்த பாடங்கள்லா வந்து ஒரு சில பாடங்க நம்ம அலைபேசியில குடுக்குறாங்க ஆனா அந்த புள்ளைங்க அலைபேசில அந்த பாடத்த மட்டுந்தா கத்துக்கிறாங்களா அப்டிங்கிறது து அப்பையு போய் நம்ப பெற்றோர்கள் போய் பாக்கணு நம்ப அது ஒரு நல்ல விஷயமா தா தோணுது அதையு எடுத்துக்கலா ஆனா எது எதுக்கு நம்ம குடுக்கணுமோ அது அதுக்கு மட்டுந்தா நம்ம வந்து முக்கியத்துவ குடுக்கணு தோழி
நிச்சயமா நீங்க சொல்றது சரியானது தா ஆனா வந்து அ இதுல வந்து நன் நன்மைகளு இருக்கு தீமைகளு இருக்கு ஏனா நன்மைகள்னு பாத்தீங்னா அ ஏனா பெற்றோர்களால வெளியில வந்து இப்ப பாதுகாப்பா இருக்க முடியலல்ல அவங்களுக்கு இப்ப கொழந்தைங்களுக்குனே பாதுகாப் பு இல்ல அப்ப அந்த மாரி தருணத்துல வந்து வேற வழி இல்லன்றனால அ வந்து வீட்லயே வச்சிருக்காங்க அதே சமயத்துல வந்து அ அந்த அவ நெறைய இப்ப அதுக்குனே இந்த ஒரு தொலைக்காட்சியா இருந்தாலு சரி ஒரு ஃபோனா இருந்தாலு செரி அதுலயே நெறைய செட்டிங்ஸ்ல்லா இருக்கு அதாவது வந்து கொழந்தைகள் வந்து ப அஹ் ப பெற்றோர்கள் மத் மத்தில தா இருக்கு அந்த ஃபோனுன்றதுக்கு ஒரு இது இருக்கு அந்த இதுல போயிட்டு நம்ம அது பண்ணிட்டோன்னா பிள்ளைகள் வந்து அவுங்க சம்பந்தப்பட்ட தே பார்ப்பாங்களே தவிர வேற எதுவு அவங்களுக்கு வராது சோ அந்த மாதிரி நம்ம பண்ணி ஓரளவுக்கு இது பண்ணிட்டோம்னா பரவாயில்ல ஆனா ஒரு சில பெற்றோர்கள் சீக்கிரோ வந்துட்டாங்க இல்ல வெளியில போறாங்க அஹ் கூட்டிட்டு போலா அப்டின்னா அஹ் அவுங்க அந்த மாதிரி வந்து இத தவுர்த் துருவாங்க ஆனா முக்காவாசி நெறைய பேர் இப்ப பாத் அ பாத்தீங்கன்னா இது அவுங்களுக்கு வந்து எதுவுமே கொ குடுக்கறது கெடையாது அஹ் தொலைபேசியோ டி வி யோ அது மாதிரி வெளியில வந்து உணவு உணவு வாங்கி இது சாப்புட வைக்கிறதோ அதெல்லா இப்ப எதுவு பண்ண மாட்டறாங்க ஒரு சிலர் எல்லா பார்த்தீங்கன்னா அந்த கவனமா இருக்கிறாங்க பிள்ளைகள் மேல நம்மதா அப்டி இருந்துட்டோ பிள்ளைங்களாவது நல்லா இருக் க்கனும்னு ஒரு சிலர் வந்து நல்லா அக்கறையா பாக்குறாங்க ஆனா அது எல்லாரு பாப்பாங்களான்னா நம்ம சொல்ல முடியாது அது சொன்ன மாதிரி கால கட்ட ட்டோ சுத்தி இருக்கிற சூழ்நிலே அந்த மாதிரி கிராமங்கள்னா நம்ம வந்து சுத்தி தாத்தா பாட்டி இருப்பாங்க சுத்தி சொந்தக்காரவுங்களா இருப்பாங்க பக்கத்துல பக்கத்துல நெறைய பேர் வீடுகள் இருக்கு அதுனால நம்மளுக்கு பயோ இருக்க காது எல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க போனாலு அந்த கு குறிப்பிட்ட பகுதி வரைக்கு தா அவுங்களால போக முடியு ரொம்ப தூர் தூரோம்லா எங்கேயு போ மாட்டாங்க அதனால பயோ இல்ல ஆனா நம்ம நகர்புறத்துல பாத்தீங்கன்னா அப்டி கெடையாது ஏன்னா நெறைய கட்டிடங்கள் இருக்கறனால நெறைய சந்துகள் இருக்கு மக்கள் எந்த நேரமு வந்து வெளியில திரிஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க வீட்டுகள்லயேதா இருப்பாங்க அப்பிடின்ற ஒரு சூழ்நில இருக்கு போது அஹ் அவுங்கள வந்து என்ன பண்றது வீட்டுக்குள்ளேயே தா வச்சிருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா நம்ம வந்து பாக்க முடியாது அப்பிடின்றதுனால வேற வழி இல்லாததுனாலே வந்து அவுங்கள கண்காணிக்க வேண்டியதா இருக்குது
ஆமாங்க தோழி கண்டிப்பா நா இத வந்து முழுக் முழுக்க முழுக்க நம்ம வந்து பெற்றோர்கள் மேலதா நா வந்து குற்றமே சாட்டுவே தோழி தோழி நம்ம கொழந்தைங்க என்ன பண்றாங்க அவுங்க என்ன பாத்துட்டு இருக்காங்க அவுங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்டிங்கறது நம வந்து முழு கண்ணோட்டமா இருக்கணு அதுக்கப்பரோ தா நம்ம வேலைகள் மத்தவங்கள்ட போய் பேசுறது மத்தவங்கள்ட போய் பழகுறது எல்லாமே அஹ் இந்த குழந்தைங்க வந்து நம்ம மூலிய நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க அப்ப அவுங்களுக்கு நல்லது கெ கெட்டது எல்லாமே நம்ம தா சொல்லி தரணு இப்ப நீங்க சொல்ற மாரி அந்த போன வந்து அலைபேசிய வந்து கைல கொடுத்துட்டு ஆஹ் வந்து இத வந்து ப பாக்க கூடாது வைக்க கூடாது அப்டின்னு நம்ம சொல்றோனு வச்சுக்கோங்களே அவுங்க நம்மகிட்ட இருந்து மட்டு கத்துக்கறது இல்ல தோழி மொத்த நண்பர்களிடமு பேசி பழகி அஹ் இத என்ன பண்ணலா இப்ப எ கையில எங்க அம்மா கொடுத்துருக்க க்காங்க இதுக்கப்பரோ நம்ம என்ன பண்ணலா இதோட அவுங்களோ அவுங்கள்ட போய் கலந்து பேசி அவுங்க ஒரு இந்த நாளைக்கு அவுங்க ஒரு இத கத்துக்கிறாங்க நம்மள தாண் யுமே அவுங்க ஒரு விதத்த கத்துக்கறாங்க நம்ம என்ன பண்ணனும்னா இப்ப ஆரம்பத்துல இன்னைக்கி இந்தப்ப இன்னைக்கி எந்து பள்ளிக்கூடல்லா இன்னைக்கி திறந்திருக்காங்க இப்ப இன்னையில இருந்து அடுத்த மே மாசோ வரையிலு நம்ம வந்து அவங்கள வந்து ஆ இந்த டைம்ல நீ இது பண்ணணு இந்த டைம்ல நீ இது பண்ணணு இது சாப்டிட்டியா வ வச்சுட்டியா அவ்ளோதா இந்த மாரி படி இந்த டைம்ல நீ படிக்கணு அப்டிங்கறத இன்னைல ந்தே நீங்க கொண்டு வந்தீங்கன்னா தா மே ஃபஸ்ட்லயோ இல்ல ஏப்ரல் ஃபர்ஸ்ட்லயோ நீங்க வந்து கொழந்தைய வந்து நம்ம கைக்குள்ள வச்சுக்க முடியு இப்பல்லா விட்டுட்டு அந்த ஏப்ரல்லயோ இல்ல ஜனவரிலயோ வந்து ஐயோ ப எக்ஸ் பரிட்ச நெருங்க போது இந்த டைம்ல நீ படி இந்த டைம்ல நீ படி அ ப்டின் சொல்லி அந்த கொழந்தைங்கள போய் நம்ம போய் வற்புறுத்துறதோ ம் ஒரு தொந்தரோவு பண்றது அந்த பிள்ளைங்களுக்கே ஒரு இதாயிடு அப்ப நம்ம தா நம்ம பெற்றோர் தா நம்ம பிள்ளைங்கள கரெக்டான ஒரு வழில கொண்டு வந்து ஆ இந்தெந்த பாடோ இன்னக்கி முடிச்டியா இன்னக்கி என்ன சொல்லிக்குடுத் தாங்க மொத ஸ் ஆ வகுப்பறைல அத வந்து நம்ம கேக்கணு யாரிட்ட என்ன பண்ண எப்டி பேசுன இத மாரி நம்ம கொழந்தைங்கள் ட்ட நம்ம தா தோழி நேரோ செலவிடனு நறையா அலைபேசியையு ஆ தொலைக்காட்சி பெட்டியு பாக்கறத விட நம்ம தா அலைபேசி நம்ம தா தொலைக்காட்சி இத வந்து பெற்றோர் நாம தா இத புரிஞ்சுகிட்டு நம்ம கொழந்தைகள்ட்ட பேசணு தோழி
நிச்சயமா சரியாகதா சொன்னீங்க ஏனா ஆ ஆரம்பத்லேர்ந்தே வந்து படிக்கனுன் சொல்லிட்டு இத பண்ணுங்க இப்டி படிங்க அப்டி படிங்கன் சொல்லாம சொல்ற மாதிரி அந்த பாடத் திய வந்து குறி ஒரு குறிப்பிட்ட பாடோ வரைக்கு இத இத படிக்கணு இது அப்டி செய்யணு அப்டின் சொல்ட்டு கொஞ்ச கொஞ்சமா படிப்புகள்ல வந்து ஆ அந்த ப்ப சொல்லி குடுத்துட்டாவே வந்து அவுங்ளுக்கு வந்து ஓகே நம்ம அன்னன்னக்கி குட்த்த வீட்டு பாடத்த நம்ம படிக்கணு அன்னன்னக்கி வேலைகள நம்ம செய்யணு அந் அப்டின்ற ஒரு எண்ணோ அவுங்களுக்கு வரு இல்லனா என்ன பண்ணுவாங்க எந்த நேரமு வெளயாண்டுட்ருப்பாங்க எந்த நேரத்லயு ஃபோ ஃபோன பயன்படுத்திக்கிட்டு டிவிய பயன்படுத்திக்கிட்டு அப்டிதா இருப்பாங்க ஆ இப்ப நறைய புள்ளைகள் பாத்தீங்கன்னா ஃபஸ் ட் ரேங்க்கு செகண்ட் ரேங்க் லா எடுக்ற பிள்ளைங்ளா எப்டிங் எப்டி இருக்குறாங்க அவுங்க எந்த நேரமு படிப்பு க க கண்ணோட் ருக்கறனால தா அவுங்ளால அது முடிது அது மாதிரி ஆ ஒரு சிலர் வந்து பெற்றோர்கள் எதுமே சொல்லிக்க மாட்டாங்க எதுமே கண்டுக்க மாட்டாங்க ஆனா பிள்ளைங்க வந்து எந்த நேரமு படிப்பாருப்பாங்க அ அப்டிப்பட்ட பிள்ளைங்ளு இருக்கறாங்க ஒரு சிலர் ப க பெற்றோர் கண்டுக்கவே மாட்டாங்க என்ன பண்ணாலு எந்த செஞ்சாலு அவுங்களுக்கு வந்து அந்த பிள்ள மேல ஒரு நம்பிக்க வந்துரு இவனா எந்த நேரமு பட்ச்சிட் தாருப்பா எந்த நேரமு புக்ல தாருப்பா இல்ல படிப்பு சம்மந்தப்பட்டதா எதா பண்ணிட்ருப்பான்ற அந்த ஒரு க ஒரு நம்பிக்க வரும் பாருங்க அந்தளவுக்கு நம்ம பிள்ளைங்ள வளக்ணுனா சின்னதுலந்தே நம்ம வந்து அவுங்களுக்கு ஒரு சுதந்திரத்த குடுக்கனு செர் நீ இந்த நேரோ வந்து உன்னோட நேரோ நீ என்னனால் பண்ணிக்லா ஆனா இந்த நே ரத்துக்குள்ள உன்னோட டைம் முடிஞ்சிரு அதுக்கப்றோ அம்மா சொ அந்த மாரி விட்டோனாவே வந்து அவுங்களுக்கு ஒரு சுதந்திரோ கெடைக்கு சேரி ஓகே இந்த நேரத்துல நா பண்ணணு இந்த நேரத்துல நா செய்ணுன் தோழி நேரோ போனதே
ஆ செரி இத உங்களோட உங்களோட பேசுனதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தோழி நன்றி தோழி நன்றி வணக்கம்